ஹலோ
ஹலோ ம் அதா நாங்க இப்பவு இப்ப கத்தின்னு இருக்காரு வெள்ல அட்டயோட வெச்சுன்னு இருக்காங்க
ம்
அட்ட எடச்சன்னு இருக்காங்க முடில பெல்ட் போட்டுன்னு இருக்கே வந்த அதா வந்து ஆட்டோல போடுவாங்கள அவங்க இவனால முடில்னா ஒரு ஆள் வெய்யெம்ப்பா அப்டின்னு இருக்காங்க இப்போவு ஒருத்தரு வரவங்க எல்லாருமே ஈஸியா சொல்றாங்க தா அவங்களுக்கு கொஞ்சோ ஹெல்ப் ஃபுல்லா இருக்குல்ல
ம் அ கேக்குது கேக்குது
ஆ அதா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ட்டு வரே எல்லாருமே சொல்றாங்க ஆளு கெடைக்கணு அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப அந்த மாரி நெறைய இப்ப நடுக் அ அ எங்க ஊர்லேயே அந்த மாரி ஒரு ஆப் ஒன்ன ஒரு ஆள் ஒன்ன ஒல்லியா இருப்பாரு இரும்புக் கட வெச்சிருக்காரு எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு எல்லாத்துக்குமே ஆள் தா இந்த கட பிரிச்சு போடுறது ஒடைக்கிறது கடையிலயே இருக்க மாட்டாரு மோஸ்ட்டா எங்க கடைக்கு வந்து சும்மா அங்க வெட்டி கத பேசினு இருப்பாரு அந்த மாரி அவ்ங்களா குடுத்து வச்சவங்களா அது என்ன சொல்றதுனே தெரில அந்த மாரி கடையை விட்டு ஆ அவங்க வீட்டுல அவங்க வொய்ஃபு அவங்க மாமியார்ல்லா இருக்காங்க அவங்கலே சின்னச் சின்ன வேல பாத் க்கிறது அவங்க ஒய்ஃப் வந்து இந்த காசு விஷயத்தலா அவங்க பாத்துப்பாங்க ஆ வேல செய்யறதுக்கு நெறைய பேர் வெச்சிருக்காரு
ஆ
ஈஸியா காசு ஆனா இன்னா உ ஊரப்பட்ட கடனு வாங்கி வச்சிருக்காரு ஆனா நமக் கு அந்த கடன் எல்லா இல்ல
சேரி நம்ம லைஃப்தா இங்கியு உண்மையிலே நம்ம லைஃப்தா உண்மைல சூப்பரான லைஃப் கடன் வாங்கல
ஆ கட வாங்கறது புடிக்காது அது வாங்கிட்டுனா அது தொல்லையா இருக்கு அப்டின்னு யோசிச்சு வாங்க மாட்டாரு அதா ஒண்ணு ஸ்மூத்தா போகுது எந்த அந்த மாரி பிரஷர் எல்லா எதுவு இல்ல இப்ப அவருக்குன்னா கால் மேல கால் வந்துட்டு இருக்கு வட்டி காசு குடுக்கணு அப்டி இப்டின்னு அந்த பிரஷர் இருக்காது அது ஒன்னு தா இல்லையே கண் டி மீதி எல்லா நமக்கு இருக்கு வேல செய்த்து கு ஆள் இல்ல ஒரே ஆளே எல்லாமே ஒரே ஆளா அவரே செய்யணு அம்மாவு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மூட்ட தூக்கினு போயி ஆளு ஒக்காந்து நோட் புக்லா நெறைய வர டைம்ல அம்மா நான்லா நோட் புக் விப்போ அப்பா வந்து அங்க சரக்கு தூக்கிப்பாரு நோட்டு புக் இல்லாத டைம்ல அப்பா கூட அம்மாவு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பாக்கு இடுப்பு வலிலா தெரியுல அவுங்களுக்கு அதனால பண்ணுவாங்க இருந்தாலு அவுங்குளுக்கு முடியல நைட்டு நேத்தெல்லா கால்லே எழுந்திருக்குமோது ஏழு மணிக்குதா எழுந்தாங்க எழுந்திருக்குமோது அப்டி கால்லா முடி புடிச்சிக்கிச்சு போல கத்துறாங்க ஏய் எங்களுக்கா பய்ன் எடுத்துகிச்சி இன்னா பேசவ்மாட்றாங்க கத்தறங்கா அப்டி புடிச்சிக்கிச்சு போல கால் நல்லா
வா ஆ
கே முடியலன் சொல்ல பயோ எடுத்துகிச்சு அப்றோ கொஞ்ச நேரோ ஒக்கார சப்றோ எழுந்து அப்றோ டீ கூட குடி அது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாரி அவங்களுக்கு முடியாம போயிடு அடிக்கடிக்கு இந்த மாரி கடையில்லா வேல செய்யறாங்கல்ல அத்னால ரெண்டு பேருக்குமே ஒடம்பு லலா தா அடிக்கடிக்கு அதிகமா இங்க செலவுனா எல்லாருக்குமே ஹாஸ்பிட்லு தா ஹாஸ்பிட்லு செலவுதா அதிகமே இங்க
அதுக் ஸடாண்டர்டா போய் தேடி கண்டுபிடிக்கல்ல டாக்டர்ல் யார்னா சஜஸ்ட் பண்றாங்னா ப்ரமோஷ்னல் வீடியோல்லா பாரு ஆ யார்னா இது போடுறாங்கல்ல
அல்லா வலியு வருது திடுக்கு திடுக்குனு திடுக்குனு நல்லாதா இருப்பாரு கழுத்துவலி வந்துரு கைவலி கால்வலி எல்லா வலி வருது நம்ம பர்மனன்ட் டாக்டருக்கு எங்க போற்து எல்லா அப்டி ரெ ரொம்ப நாளைக்கு இருக்குறதில்ல கொஞ்ச நாளைக்கு தா இருக்கூ இருந்தாலு முடிலியே அதது சொன்னா பட்னு ஏத்துக்க மாட்டாங்க அதுதா ப்ரச்சினையே நம்ப சொன்னா நீ என்ன சொல்றது நா என்ன கேக்கற்து மார்தா இருப்பாங்க ஒரு சில டைம்லா ஒரு சில டைமு புரியு இருந்தாலுமே ஹாஸ்பிட்லுக் போலா அப்டின் சொல்ட்டு கெளம்புவாரு ஒடனே வண்டி வந்துரு எத பாப்பாரு சொல்லு ஒடனே வலி இந்தாலும் செஞ்சுதா ஆவணு செய்யல்னா அப்றோ கோச்சிகின் போய்டுவாங்க ஆ மேரியான வியாபாரி அந்த மேரியான ஊரு இது போ ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னே போச்சுன்னா இங்க நறைய கட இருக்குன்றதுனால ஏட்டிக்கு போட்டியா கட நடத்துறானுங்க ஒட்ன்னே கெளம்பிடுவாங்க அதெல்லா பாத்து பாத்து ரொம்ப கவனமா அவுங்ளு கெட்டிமா கைக்குள்ளயே போட்டு வச்சிருக்க மாதிரி அவனுக்கு எதனா செஞ்சுக்கினே இருக்ண நம்ம ஆயுத பூஜா வந்ததுன்னா அவுங்களுக்கு எதனா திங்ஸ் எதனா குண்டா அண்டா அடு செட்டி எல்லா வாங்கி தர்ணு
அட கடவுளே
ஆ தெரியாதா இதுல்லா எட்டு வருஷமா கட ஆரம்பிச்சு எட்டு வருஷோ ஆவுது
ம்
இந்த எட்டு வருஷமு எதாச்சு வாங்கி குடுத்துக்குன் தா இருக்கோ அப்றோ பொங்கல் ஆனா எல்லாருக்கூ ட்ரெஸ்ஸு
ஓடு
ஆம்மா பொங்கலானா எல்லாருக்கு இவ்ளோ பண்ணிமே யாருக்குமே ஒரு நறைவாவே இல்ல
இவ்ளோ பண்றாங்களே நமக்கு குடுத்தத கம்முனு வாங்கினு போவோ பட்டின் யாருக்குமே எண்ணமே கெடையாது அதுலயு எதனா ஒரு கொற கண்டிப் ப ஒரு ஆள போல அதுலயி யார்னா கொற கண்டுபிடிச்சு எதனா சொல்லி இதமோயி இது மாரி வாங்கிட்டுருக்க வேணா இதோட பெருசா வாங்கிருக்கலா இது அலுமினியத்துல வாங்கிருக்கலா இந்த சட்ட வேற கலரா இருந்திருக்கலா இந்த சட்ட நல்லாவே இல்ல நைஸாருக்கு நால் நீ நல்ல ரேட்டு பாத்தே வாங்கல நல்லவுன் நூறு ஐநூருபா ஆர்நூருபால வாங்கிந்தா சூப்பரா இந்த்துருக்கும் ஒழைக்கிதே ஒழைக் க்காது இந்தக் கைலி இந்த மார்லாச் பாக்கதானப் போற இனிமே நடக்க போறத வந்து
நா வந்துட்டனா வச்சுக்கோங்களே எனக் மொத அந்த மொத மொத விஷ்யங்ளாங் அந்த கடைய வேத்தும்தும் வேறெதனா வேல நா சொல்லித்தரன் வேற எதனா மாத்தா விடணு ரொம்ப கஷ்டம்ப்பா
இந்தக் கட விட்டாலா வேற பிசினஸ்லாம் பண்ணவே மாட்டாரு வேணுனா ஆள்தா வக்லாமே கண்டி இந்தக் கடையிலா எடுக்க மாட்டாரு ஏனா அவுருக்கு இந்த பிசினஸ்தா தெரியு வேற எதும் பண்ண மாட்டாரு இந்தக் கடதா அவுருக்கு மரியாதியே ஆ
அதுதா எல்லாமே நம்ம வேல செய்யர்த் ஒரு பக் நம்ம வேல செய்யர்த் ஒரு பக்கருந்தாலு கூட இருக்கறவங்களம் சப்போர்ட் பண்ணாலும் கொற சொல்லாம இருக்னு அதா மொத விஷ் சிமே அவுங்ளே நம்ள ஒரு மாரி கொற சொல்ற மேர் பேச்னான் ச்சே என்னாடா இது சொல்ட்டு நம்ளுக்கு வெத் த வெறுக்க ஆரம்பிச்சுருவோ நம்ப
ஷ்டமாருக்கும் மன்சுக்குள்ளியே வச்சுனுப்பாரு சொல்லவும் மாட்டாரு அப்டியே ம் அப்டியே ஒரு விள்ளாட்டா ஒரு வார்த்தைய வார்த்தைய வுடுவாங்க அது நமக்கு இப்ப கஷ்டமாருக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கவுங்களுக் தெரிஞ்சே கூடப் பே பேச்வாங்கதா நெறைய்யருக்கு அப்டியே எப்டி சொல்றது நம்மதானா அவுங்கள இழுக்கறோ அதனால எது வேணா சொன்னாலும் நம்மக் கேட்டுதான ஆவுனென்ற ஸ்டேஜுக்கு அவுங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ள
புரிது புரிது இப்ப அவுங்க சொல்லி நம்ம வேல செய்ற மாரி இருக்கு
ஆ இந்த மாரி ஆக்கி வச்சினு பழகி இந் மேரி பழகிட்டு நாங்களுமே அவுங்குளுக் ஏத்த மாதிரி அவுங்க சொல்ன் அவுங்க சொ அவுங்க கேக்கறதுதான் நம்ம வாய்ங் குடுக்குணு இப்பலா ஃபஸ்ட்லா எங்கப்பா வந்து அ இந்தப் இந்த இப்பப் இந்த எட்டு வர்ஷமாதானா இந்தக் கட வச்சுனுருக்கோ நாங்க இதுக்கு முன்னாடி எங்கப் பாமே ஒரு ஆ ஒரு இவுங்க வ வச்சிருக்க மாரி வண்டில வேற ஒருத்தங் கிட்டப் போட் சரக்கு போட்னுருந்த ஆள்தா எங்கப்பாவு அப்ப எங்கப் ப்பாக்கு யாரு கைலி வாய்ங் குடுக்கிலியே எங்கப்பாக்கு யாருமே வந்து அ ஆயுத பூஜைக்கு ஒரு ஒருப் பொருளோ எதிமே வாய்ங் குடுத்து இது வரிக்கு நாங்க எடுத்துனு வந்து நாங்க பாத்ததே கெடையாது
ம்
அப்பலா எதுமே எதுவுமே கெடையாதுப் இப்ப ஆயுத பூஜிக்கு இந்த நாங்க சுண்டலு அவுளுப் பொரி எல்லாமே பேக் பண்ணி குடுக்குணு
ம் ம்
இதலா எங்ளுக்கு யாரும் பண்ணதே இல்லியே அதலா சொன்னா கூட அங்க அப்பவு ஏத்துக்கிறதுக்லா ஆள் கெடையாது சொந்தத் தம்பியே ஏத்துக்குல எ ஆ அவுரு எல்லாரு இப்டினா அவுரு வேற மாதிரி எல்லாரு ஒன்னு நானு ஒன் நா ஒனக்கு சொந்த தம்பின்றதனால இந்த தம்பினா அதுக்கு உண்மியா நேர்மியா பாசமாவோ இருந்தாதா அது ஒன் நீ சொந்தன்றத்தியே ஒரு மண் டைல ஏறு நீ நடந்துகிற வித செரியில்ல
நீ நடந்துகிறது எதுமே செரில அவுருக்கு புடிக்கில புடிக்கிலலாம் வெள்ள காட்டிகள்னாலு உள்ளுகுள்ள இருக் கு எல்லாருக்கு செரிச் சம்மாதா எல்லாமே வாய்ங்த் தர்னுன் நெனைப்பாங்க ஒரு ஆள்க்கு ஒரு மாரி வாய்ங் குத்துனா அதுல வுன்னோரு சண்ட வரு
ஆமாமா
அதுவு இருக்கு அதையு புரிஞ்சுக் மாட்டா அந்தாளு ஒரே இங்கப் போராட்டமா பெரியும் போராட்டத்துக்கு வந்து மாட்டிகிட்ட மாரிதாருக்கு கூண்டுல வந்து மாட்ன மாரியேதா இருக்கு இந்தக் கடைய வச்சுட்டு ரொம்ப கஷ்ட எங்கியும் போமுடியாது வேற
இந்த கடை வச்சிட்டு வெள்ல போறத பக்கோ அந்தளவு நிம்மதி இருக்காது ரெஸ்ட் இல்ல போல ஃபர்ஸ்ட்டு மொத வேலயே அந்த கடைய மாத்திட்டு வேற எதனா ஒங்களுக்கு வச்சு தர்றனு ஃபஸ்ட்டு
அது வாய்ப்பு இல்ல தா நெனைக்கிறே இது வந்து ஆனா சொல்ட்டாரு இது வந்து இரு க்ற வரைக்கு இந்த கட மட்டு ஓடிக்கினே இருக்க வேண்டிதா போறய வர போய்னேருக்க வேண்டிதா போறோங்க எல்லாம் வெளியாளு இங்க ஊர்ல இருக்கோங் வயசானவங்கல்லா கொஞ்சொ இந்த பிளாஸ்டிக் இரும்புலா எடுத்துட்டு வந்து போடு வாங்க அவுங்களே நமக்கு போட்டாலே போது ஆனா அந்த கடயெல்லா எடுக்குற ஐடியாயில்ல ஏனா அவ்ருக்கு புடிச்சு வச்சாரு அவருக்கு தெரிஞ்ச பிசினஸ் அவ்ருக்கு புடிச்ச பிசினஸ் இதனால தா அவர்க்கு மரியாத வந்தது இதுனால தா அவ்ருக்கு பெரிய கௌர்வ்மாவே நெனைக்கிறாரு
கரெக்ட்டு தா நம்ப ஒடம்பு வலி பாக்காம அதல்லா செய்ணுமா அதா நா கேக்குறது
புடிச்ச பிசினஸ் எல்லா நீ ஆள வச்சுக்கோ ஒனக்கு வேற எது சொல்ல நீ ஒரு ஆள வச்சுக்கன் தா சொல்றோ அது மட் டுந்தா கேக்க மாட்றாரு மீதி எல்லா கரெக்டா பண்ணுவாரு போவாரு இந்த ஒன்ன மட்டு சொன்ன ஏத்துக்க மாட்டாரு ஆய்ர்த்தை ஐநூறுவா ஒரு நாள் குடுக்குறுதே இத கொஞ்சொ யோசிப்பாரு அல ஆஸ்பிட்லு கார்னுக் குடுக்குறியே அதுக்கு இவுங்ளுக்கு குடுத்துட்டு போலாமேன் கூட சொல்லிட்டோ
ஆமா ஆஸ்பிட்லுக்காரனுக்கு குடுக்குறத விட இவனுக்கு குட்த்தா கூட அது எங்கனா சாப்பாடாது பொங்கி திண்ணுவா
ஆ அதா சொல்லுவாங்ளே அம்மா அதுக்கு கறி மீனு எதனா வாங்கி சாப்பலா இன்னா இது இவ்ளோ பயங்கரமா ஆஸ்பத்திரி செலவு தா எல்லாருக்குமே இப்ப நேத்து நானு ஸ் கின் டாக்ரு கிட்ட போய்ட்டு வந்தே எனக்கே ஆயரூபா ஆயிட்து
அந்த மாதிரி எல்லாருக்குமே அம்மாக்கு அந்த சளி இரும்பல்லா எப்பனா வந்துச்சுன்னா அது பான் இது வாசுதேவன் ஒரு டாக்ரு இருக்காங்க ஸ்பெஷல் டாக்ரு அங்க போச்சு போனாங்கன்னா அங்க ரெண்டாய்த் ஐநூறு பா வு இந்த மாரி ஆஸ்பிட்டல் செலவுதா அதிகமா ஓடுது மத்த செலவ்லா சாப்பறதுல்லா தாண்டி இதுதா ஓடுது செலவ்வா பெரிய செலவு
ஒங்ளாலே ஆஸ்பிட்லுக்காரே நல்லா வாழ்றா
ஆமா பயங்ரமா எப்ப பாத்தாலு எதுக்கெடுத்தாலு அதிகமா கைவை த்தி முடிஞ்சளவு தா பண்ண முடியு கேக்லன்னா ஆஸ்பிட்லு தானே போய் ஆவ்ணு படிக்கடிக்கி தலவலி எல்லாத்துக்கு மாத்ர வந்து அதிகமா சாப்பற ஆளு எங்க ப்பாதா அப்பாகடுத்தது அம்மா இவுங்க ரெண்டு பேரும் மாத்ர இவுங்க மாத்ர சாப்ட்டே ஒடம்பு சூடாயிடும் போலருக்கு மாத்ரேயே சூடு அதுவே ஒடம்பு சரிஆகாமாயிடு எவ்ளோ சொன்னாலு கேக்குறது இல்ல கை வைத்தியோ நமக்கு தெரியாது அப்றோ அங்கதா போயே ஆவ்னு ஒண்ணுமே பண்ண முடியாது
ஏ வைத்தியோ தெரியா
ம் என்னது
கை வைத்தியோ தெரியாதா
கை வைத்தியோ வே எப்டி இடுப்புவலிக்கு இதோ பண்றோ அந்த இது வேற நமக்கு இன்னா தெரியு
ஆ இரும்பல் சளி எதனா கஷாயோ மத்தபடி பெரு சா வேற எது நம்க்கு தெரியாதில்லயா இன்னாச்சு
ஒண்ணுல்ல ஒண்ணுல்ல
ஆ அவ்ளோ தா தெரிஞ்ச வரைக்கு பண்ணுவோ அப்றோ முடியாதுக்கு ஆஸ்பிட்டலு தா போய் ஆவுனு வேற ஒண்ணு பண்ண முடியாது
திண்டிவனத்துல ஒரு டாக்ட்ரு இருக்காரு பொன்னப்பன் டாக்ருனு ஒருத்தர்ருக்காரு திண்டிவனத்துல அவுர் கிட்ட போய் பாருங்க நெஜமா நல்லா கே
அதா திண்டிவனத்துலதா யாரோ சொன்னாங்க ஒரு ஊசி எதோ போடுவாங்களா ஒரு ஆறு மாஸ் துக்கு வலியே இருக்காதாமே
ஆம்மா இந்த சொன்ன பண்ணிட்ட போய் கரண்ட வச்சு ஆமா அவுர் தா ஊசியு போடுவரு கரண்ட் வச்சா நல்லா கேக்
ஆனா கரண்ட் வக்க கூடாது வச்சிருந்தா கொஞ்ச நாள் கால் இப்ப இதுக்கு கரண்ட் வக்க கூடாதுன் சொல்ட்டாங்க அப்பாக்கு
அப்டி ஆனா அது வச்சா ஒரு நா ஆறு மாசத்துக்கு நல்லா கேக்குது அதா ரெண்டு டைம் வச்சா பெர்மனன்ண்டா அந்த வழிய போயிர்து எங்கம்மாக்கு அப்டிதா ரெண்டு டைம் வெச்சுட்டு வந்தாங்க வெயிட்டு தா போட்டிருந்தாங்க அவங்ளுக்கு சம இடுப்பு வலிப்போயி அஞ்சுநிம்ஷத்துக்கு மேல உக்கார முடியாது துணி தெக்கிறாங்கள அத மிஷின்ல உக்கார உக்கார சம வலி வலிக்கு அவ்ங்க ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க ஒரு பொண்ணப்ப டாக்டர்கிட்ட போய் ரெண்டு டைம் கரண்ட் வச்சிர்தாங்க அது வந்து இது போய்னேகிது அது